ஓ
ஆ சொல்லு
என்ன சொல்லு என்னா பண்ற
இதா கொசு கடிக்குதே கால்ல எல்லா
கொசுக்கடிக்குதா
ஆமடி டைம் ஆக ஆக கொசுவு
உங்க அம்மா என்னா நீ ஓனு வச்சுருக்க டைம் என்ன இன்னு தூங்காம என்ன பண்ற டைம் என்ன இன்னு தூங்காம என்ன பண்ற நீ
டைம் எவ்வளோ ஒன்னே கால் ஆய்டுச்சு
நா என்ன பண்றது தாங்க
ஆனா நாத்தக்கே தூங்கல ஆனாலு எனக் இப்போ ஒரு பொட்டு தூக்கோ வரல
சத்தியமா தூக்கோ வரலயா
சத்தியமா வரமாட்டேங்குதே இல்லாட்னா தூங்கிக்கிட்டே இருப்பே எப்ப பாரு
ம் நா அப்படிதா ஆஃப்நூன் கர காலேஜ் வந்து டூ ஓ கிளாக் முடிஞ்சிடு ரெண்டு மணிக்கு சாப்ட்டு தூங்குறவ ஹா சிக்ஸ் தேர்ட்டி எந்திருப்பே
இப்ப என்னன்னா எனக்கு வந்து எப்போ தூங்கக்கூடாதோ அப்போ தா தூக்க வரு நாளைக்கு கொஞ்ச நேரமா எடுக்கணு ஏன்னா ஒரு மேரேஜுக்கு போணு நா சொன்னேன்ல நாளக் காலையில இப்ப நல்லா படுது தூங்க போறேன்னு நெனைக்கிறே
நீ எந்திருக்க மாட்ட பாத்துக்கோ
அததா ஏ ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்றே நீ நா எந்னைக்க மாட்டேன் டி ஆ நேரமே ஏந்திக்க மாட்டே அவளுக்கு என்ன சொல்றாளுங்கங்கன்னா பதினொன்றைக்கே நம்ம மண்டபத்துக்கு போயிறலாங்கிறாளுங்க
அய்யய்யோ நீ எந்தருக்கதுல பதினொன்னாயிர ஆயிர போயிலோ ஆயிரு போல
அத்தா அவ எ எப்படியா வர்றது இவன்ன வேற அதுக்கு முன்னாடி குளிச்சு ரெடிய ஆகி பதினொன்ற பதினொன்றைக்குல்லா மண்டபத்துக்கு குள்ள இருக்கிற மாரினா நா அப்ப இங்கருந்து ஒம்போது மணி எட் டு மணிக்கெல்லா இங்கருந்து ரெடி ஆகணு எப்டி நா என்ன பண்றது ஏன்ந்தா எனக்கு தெரில தூக்கமு வந்து தொலைய மாட்டேங்குது
வேற என்ன பண்றது
தூங்குணு தூக் தூக்கோ வந்து ரொம்ப முக்கியோ தூங்குணு நல்லா தூங்குணு
அவுங்க கூப்ட்டு உட்றன்னு சொல்லிட்ருக்காங்க பாக்லாம் என்ன நடக்குன் வேற தெரில நா நல்ல தூங்கிடுவே எனக்கு தெரிஞ்சு அதுதா நடக்கு
நாளைக்கு நல்லா ஃபோட்டோ புடி
ம்
செரியா புடிச்சு அனுப்பு
ஓ ஃப்ரெண்டு இருக்கால
ம்
அவ வரன் சொன்னாளா என்ட எதாது சொன்னாளா
இல்லையே அப்புல்லா ஒன்னு சொல்ல ஏ அவுங்குளுக்கு ரிலேஷனா
ரிலேஷன் இல்ல ஏன் கிளாஸ்சு ஏன் கிளாஸ்ல ஒரு பையன் அந்த பையனோட அக்காக்கு தா கல்யாணோ
ஓ ஆ சொன்ன ஆ சேரி சேரி ஆ
சொன்னானா
நீ தா சொன்னியே அன்னைக்கு
ஆ நா தா சொன்னே மறந்து போச்சா ஒனக்கு
ஆமா இப்பதா ஞாபகம் வருது வருவாரா என்னன் தெர்லியே கேட்டு கேட்டியா நீ
நா கேக்கல யார்டையுமே நா கேக்கவே இல்ல
ம்
இல்லியே சில டைம் வந்து எங்க அப்பாவ விட ஸ்ட்ரிட்டு அந்த ம் ஃப்ரெண்டோட அப்பா
ம் ஹூ
அப்போ அவள விடுவாங்ளான் வேற தெரிலயா
ம்
நா கேக்கல
நீ போயிட்டு வா என்ன பண்ணுவான் தெர்ல அவே
நீ இந்த மேரி ஃப்ரெண்ட்ஸ் கூட மேரேஜ் எல்லா அட்டென் பண்ணிருக்கியா
இல்ல அந்த மாரி போனதுல்ல
ஆனா கூப்ட்ருக்காங்களா
கூப்ட்ருக்காங்களா ஆனா யார் ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜு நடக்கலயே
ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட பெறந்தவங்களோட மேரேஜ் இருக்குமுல்ல
ஃப்ரெண்ட்ஸ் ஏ ஃப்ரெண்ட்ஸ் கூட அ ஹ இன்னு இல்ல இருக்காங்க ஆனா அவங்க இன்னு கல்யாணலா பண்ல
ஓ
இச் கேக்குதா அந்த மாரி கல்யாண பண்ற ஏஜ்ல இல்ல அவுங்க எல்லா வந் து காலே ஆ காலேஜ் வ காலேஜ் இல்ல ஃபைனல் இயர் பிஜி படிச்சுட்டுதா இருக்காங்க
ஓ
ம் ம் வே எங்க எங்க ஊர்ல வந்து ம் இப்பதா ரீசண்ட்டா ஒரு ரெண்டு மூணு மேரேஜ் எல்லா முடுஞ்சு எனக்கு டான்ஸ் ஆடுன போட்டோ போட்டோசல் ஃபோட்டோசா புடிச்சா அந்த கேமராமன் நா வந்து வாட்ஸ்அப் பண்றே அது
டான்ஸ் ஆடுனியா
நாலா நல்லா டான்ஸ் ஆடுவே குத்து குத்து ஆடுவே ஐயோ ரொம்ப பிடிக்கு டான்ஸ் ஆடுனா
எந்த பாட்டுக்கு ஆடனு
நா ஃபுல் நா குத்து பாட்டுக்கு தா ஆடுவே நல்லா ஆய் ஜாலியா இருக்கு குத்து பாட்டு போட்டு அப்டியே ஆடுனா எப்டி இருக்கு தெரியுமா வைபுதா ஜாலியா ஆடணு ஜாலியா சாப்பிடணு தூங்கணு சிரிக்கணு ஃபோன் பாக்கணு ணு நல்லா சாப்பிடணு நல்லா இருக்கணு
ஆமா அதுதா எல்லாத்தோட இதாவு இருக்கு
அவ்ளோதா ஃபஸ்டு வந்து எனக்கு நல்லா சாப்பிடணு
அதும் ஆனா இது கூட ஒன்னு கூட ஒன்னு கூட இருக்கு எனக்கு எக்ஸ்ட்ராவா
என்ன
கொஞ்ச நல்லா காசு சம்பாதிக்கணு
ஆ காசு சம்பாரிக்கணு நம்ம கையில நம் நம்ம கையில இருந்து காசு சம்பாரிக்கணு யாரையு டிப்பெண்ட் பண்ண கூடாது ஆமா
ம் அது வந்து வேணு
ம் சம்பாரிச்சிர்லாம்
நடக்குமா ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள்
நடக்கும் நடக்கும் சுயர் அஃப் கோஸ் உனக்கு ஏதாவது ஒர்க் அந்த மாரி செட் ஆச்சுனானு என்கிட்டே சொல்லு சரியா அந்த மாரி எப்டின்னா இங்க எப்லையா வேறவங்களு சேர்லா அந்த மாரி இது ரெக்கமெண்ட் பண்ணுங்கனாலு வேக்கன்சி இருந்தாலு சொல்லு வந்துரலா ஒரே இடத்துல இருந்துர்லா ஜாலியா
ஆமா
அது வரைக்கும் நம்ம வந்து டச்லயே இருக்கணு பேஸ் பேசிட்டே இருக்கணு
ஆமா
நா விடமாட்டே மேபி யூ கேன்
இல்லங்க
ம் பாக்கலா பாக்கலாம் பாக்கலாம் ஆ இருக்கலாம்
ஆனா நீ வந்து அ நீ சின்ன வயசுல இருந்தே இப்டிதானா
யா ஆமா நா வந் சின்ன வயசுல ஜாலியா என் கூட எ என் கூட எப்டி ஜாலியா பேசுறாங்களோ அ அப் இஸ் யாரையு ஹர்ட் பண்ண மாட்ட அதே அளவு நா கிட்ட நயவர் விட்டுட்ட ஜாலியா பேசுவே ஆ
அப்ப சின்ன வயசுல இருந்து நீ யாரு கூடைய எல்லா வந்து அ ஃப்ரெண்ட்ஸா இருக்கியோ இப்ப வரைக்கு அவங்க கூட நல்ல குளோஸா தா இருக்கியா
கு ஆ
ம்
இருக்கே கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது
ம்
எனக்கு சத்தியமா ஆச்சரியமா இருக்கு ஒன்ன நெனச்சாலே
ஏ
ஆ ஏன்னா நா இ இப்டி ஒன்ன மாரி ஒரு கேரக்டரு பாக்கறது இப்பதா புதுசு அ நீ நல்ல நீ நல்ல எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்க
வேற நம்ம இருக்குறது ஒரு லைஃப் எப்போ சாவ போறோ எப்போ என்ன என்ன ஆகுன்னே தெரில்ல அ ஜாலியா இருந்து ட்டு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போகணு எதுக்கு வேற என்ன பண்றது
எனக்கு வந்து அ ஃபஸ்ட் டைம் வந் ஃபர்ஸ்ட் டைம் பேசுனதுமே வந்து நா கூட ஏ ஏ ஏஜாவே இருந்தாலு நா வாங்க போங்கன் தா கூப்புடுவே ஏன்னா எனக்கு அந்த கம்ஃபர்ட் வந்து அவ்வளோ சீக்கிரோ கெடைக்காது
ஆ
போங்கண்லாதா பேசுவே நானு ஆனா நீ வந்து டக்குன்னு ஆ டீன்ல்லா சொல்லவு எனக்கு ஒரு கம்ஃபர்ட் வந்துருச்சு நீ டீனு கூப்ட்டதுமே எனக்கு ஒரு கம்ஃபர்ட் வந்துருச்சு
ம் ஒரு மாரி நல்லா இருக்கு கம்ஃபட்டபிளா ம்
அதுக்கப்புறோ எனக்கு அப்டியே எ எத்தனையோ வருஷோ பழகுன ஃப்ரெண்டு கிட்ட பேசுன மாரி
இப்டியே இப் இப்டியே லைக் நீ சொன்ன மாரியே எகிட்ட வந்து நெறைய பே சொல்லிருக்காங்க ஐ ஃபீல் கம்ஃபோட்டபுல் வித் யு அவங்க ஒருமா நல்லா இருக்கு எல்லாத்துக்கு நா இதுப்ப நான் சொன்னேலே எ கசின்ஸோட ஃப்ரெண்ட்ஸுன்னு அவங்க இதே மாரி சொல்லிருக்காங்க ஏ நா யாரு கூடயு அட்டாச் ஆகமாட்டே இவ்ளோ சீக்கிரமா நா வந்து நா ஆட்டிடுல்லி எ நல்ல பேசவே மாட்டேன்னுல்ல சொல்லியிருக்காங்க ஆனா நாங்க வந்து அவங்க காலேஜ் போயி ஆமா அவங்கனக்கு அவங்க காலேஜ் போயிட்டுட்டு அவங்க கூட ஒரு டைம் பேசுவே அடுத்த டைம்ல இருந்து இன்ஸ்டா ரெக்வெஸ்ட்டு வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் அவ் மை காட் நல்லா பண்றாங்க க்ளோஸ் ஆயிட்டாங்க எ கூட அவங்க அப்பதா அவங்க சொன்னாங்க நா இன் க்ளோஸ் ஆகல பட் உ வய்ப்பு வந்து நா அவங்களுக்கு அவங்களுக்கு எதோ பண்ணிடே போல அன்னி டேன் அழுதாங்க எகூட நல்ல வைபுக்கு வந்து செட் ஆகுறாங்க
ம்
அப்டியே பேஸ்ட்டு ஜாலியா அப்டியே இருக்கு
ஆமா நானு அவ்வளோ சீக்கிரத்துல யார்ட்டையு நல்லா பேசவே மாட்டே எ கூட வந்து ஒரு க்ளோஸ் ஆகணுனே எப்டி ஒரு நாலஞ்சு வருஷோ நல்லா அனலைஸ் பண்ணி அவுங்க நல்லவ்ங்ளா கெட்டவ்ங்ள எப்டிப்பட்ட ஆளுன்னு எல்லா தெரிஞ்சுதா அதுக்கப் அப்றோதா ஒரு ஆள நம்புவே அந்த மாரிதா நா பண்ணுவே எனா எனக்கு ரொம்ப பயோ யார்ட்டையாது எதாது ஷேர் பண்ண ஆ எதா ஷேர் பண்ணுனா யார்ட்டையு எதுவு ஷேர் பண்ண மாட்டே அந்த மாதிரி எல்லா ஒரு ஒரு இது எனக்கு
ம் அது இருக்குதா செய்யு அந்த மாரி பயோ இருக்குதா செய்யு ம் யாருகிட்டயு அவ்ளோ சீக்கரமா ஷேர் பண்ண பயோதா
ஆமா
ம்
சேரி
ம் அஞ்சு நிம்ஷோ கழிச்சு கூப்பறியா ம் சேரி சேரி